ஹலோ
என்ன பண்ற
சும்மாதா உக்காந்துட்ருக்கே போர் அடிக்குது நீ என்ன பண்ணிட்ருக்க
நானா இப்பதா ஒரு சின்ன தூக்கோ ஒரு குட்டி தூக்கத்த போட்டுட்டு எந்திரிச்சு உக்காந்துருக்கே திடீனு சரி ஒனக்கு கால் பண்ண தோணுச்சு அதா பண்ணே வேலயெல்லா முடிச்சுட்டியா வீட்டுல
ம் முடிச்சாச்சு அதா யாரு இல்ல வீட்ல வெள்ல போய்ருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு அதா போரடிக்குது சும்மா உக்காந்துட்ருக்கே
சேரி சேரி சரி ஏதா நா ஒரு பிளான் பண்ணே அடுத்த வாரம் ட்ரிப் போலாமா எங்கயாச்சு வெள்ல போமா ரெண்டு பேரும்
நம்ம ரெண்டு பேருமா பசங்கள எங்கப் போய் விட்றது சரி அம்மா வீட்ல விட்டுறே நம்ம ரெண்டு பேரும்னா எங்க
நம்ம ரெண்டு பேரு பிளஸ் பசங் இருக்லா அத்தா அவ்வளுங்க ரெண்டு பேரும் கேட்டே அதுங்க ரெண்டு வர்லன்னு சொல்லிடுச்சுங்க வேல இருக்காமா
வந்தா நல்லா இருக்கு எல்லாரு போனா கொஞ்ச நல்லா இருக்கு
ம் ஜாலியா இருக்குல்ல அதுக்காகதா நானே எதிர்பாத்தே அது வர்லன்னு சொல்றாளுங்க ஏதோ பிளானா ஆ அ ரெண்டு நாள் நம்ம ஸ்டே பண்ற மாரி இருக்கு கண்டிப்பா என்ன
சேரி நம்ம ஜாலியா என்ஜாய் வர பசங்கலா வேற இது சொல்ரியே ஆல்ரெடி வீட்ல நம்ம இது பண்ண முடியாது எங்க விட்டுட்டு வர்லா
ஆமா அவுங்களு பாவுல்ல என்ஜாய் பண்ணட்டுமே அதுக்
என்ஜாய் பன் இப் இப்ப நம்ம இங்கயு வந்து பாத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அங்க போனாலு பாக்க வேண்டியதா இருக்கு
ம் கரெட்டுதா கரெக்ட்தா பட் என்னோட கொழந்த எல்லா இருக்கவு இருக்காது பாக்காம என்னவிட்டுட்டு
ஒன்னு ப்ரச்சனல நா அம்மா வீட்ல விட்டு வந்துறே அவுங்க மீறி ரெண்டு பேரு கூப்புடு நா கால் பண்ணி கேக்கறே அவுங்ள ஏனா போரடிக்குது நம்ம ரெண்டு பேரும் போனா சும்மா ஒண்ணுமே என்ஜாய் என்ன பண்ண முடியு ரெண்டு நாளைக்கி
ஆமா ஆமா நா சொல்றே கன்ஃபாம்டு கன்ஃபாம்ல பட்ஜெட்லா ரெடி பண்ணி வச்சுகோ ரெண்டு பேரு ஷேர் பண்ணிக்கலா
ஓகே நம்ம ரெண்டு பேரு போனா போர் அடிக்காதா இன்னு ரெண்டு பேர் இருக்காங்கனா அவுங்க வேற கூப்ட்ருமா
கூப்ட்டு பாரு நீ கூப்ட்டு பாரு அவுங்க வந்தாங்கன்னா ஓகே இல்லன்னா விட்று அவ்ளதா நம்ம என்ன பண்ண முடியு
இல்ல வருவாங்க ஆனா வரன்னு சொல்லிட்டு லாஸ்ல வராம போற கேசும் இருக்காங்க
அதுக்குதா நானு சொல்றே ம் அதனாலதா நானு சொல்றே நம்ம பாருனா ஏனா நா கூப்ட்டு பாத்துதென் நா கூப்ட்டதுக்கு எனக்கு பிளான் இருக் கு வேற எதோ அப்டின்னு சொன்னாங்க நீ வேணா கேட்டு பாரு அப்டியு வர்ல அப்டின்னு சொல்ட்டாங்ன்னா நம்ம நம்ம போலா
ஓகே ஒகே நா நா ஒரு வாட்டி கேட்டு பாக்குறே ஏனா
ஏன்னா போட கொஞ்சோ ட்ரெஸ் எல்லா வாங்கணு ட்ரெஸ்ஸூ கொஞ்சோ ச் ஆ ஷாப்பிங் பண்ண வேண்டியதுருக்கு
போனவாட்டி நீ வர்லள்ள போனவாட்டி வந்து ஒரு ஆறு பேர் பிளான் பண்ணோன்ல ஞாபகோ இருக்கா அதுல ரெ எல்லாரு வரணிட்டு கடைசியில ஒரு ரெண்டு பேரு வரவே இல்ல அப்புறோ நா நாலு பேர் போனோ அப்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷோ ஆயிடுச்சு வெள்ல போய்ட்டு
அப்போ இங்க ஒரு ஃபங்க்ஷன் முக்கியமான ஃபங்க்ஷன் அதனால தா என்னால வர முடியல ஆனா எனக்கு நெனப் ஃபுல்லா அங்க தா இருந்தது எல்லாம் ஜாலியாருக்குங்ளே அப்டின்ட்டு ஆ ஆது இதுக்காகதா நா சேரி ஓகே போன தடவையு வர முடியல இந்த தடவையாவது செரி வர்லா நம்ம எங்கயாச்சும் போலா அப்டின்னு சொல்லிதா நா பண்ணே பிளான் பண்ணே
ங்க இவங்க ரெண்டு பேரும் வரலன்னா ஓகே இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கிட்ட கேக்கு பாக்குறே நாலு பேர் போய் கேக்குறே நாலு பேர்ல நாலு பேரு வராம இருக்க மாட்டாங்க
ஆமா நீ சொல்றது கரெக்ட் தா ரெண்டு பேர் மட்டும் போனா நல்லா இருக் க்கது அந்தளவுக்கு ம் போரிங்கா இருக்குந்தா கரெக்ட்டு நம்மோ ஆசையா ஃபோன் பண்ணி கேட்டா அவளுங்க எங்க இல்ல இல்ல எனக்கு வேற பிளான்ட்ருக்கு கு நா அங்க போணும் இங்க போனும் அப்டி இப்டின்னு சொல்றாங்க
ஆனா அந்த அந்த டைம் அந்த நம்ம காலேஜ் படிக்க டைம் தா கொஞ்சோ அப்டிய அட்டாச்மெண்ட்ருந்தது அதுக்கப்புறோ கல்யாண ஆயிட்டது எல்லாரு ஓவரா பிஸ் தி மாதிரியு என்னமோ ம்
அதுவு என்னன்னா கொழந்தைங்க வந்துருச்சுங்க என்ன கமிட்மெண்ட்ஸ் அது இதுன்ட்டு
நமக்கு மட்டு இல்லையா என்ன எல்லாருக்கு தா இருக்கு என்னைக்கோ ஒரு நாள் எத்தனையோ வருஷோ கழிச்சு பத்து வருஷோ ஆயிடுச்சு இது நம்மல்லா படிச்சு இது பண்ணி
ஆமா அப்டியு நீங்க போனீங்க போன இயர் என்னால வர முடியல
அதுதா சொல்றே ஒரு வருஷோ ஆயிடுச்சு எனக்கு பா து எல்லாரையும் மீட் பண்ணல த்து எல்லாரையு மீட் பண்ல நாலு பேர் தா பண்ணோ இப்ப எல்லாரையு மீட் பண்ணு எனக்கு தெரிஞ்சு நம்ப கிளாஸ்ல இருக்கற பத்து பேரையு கூப்புணுன்னுதா ஆசையாருக்கு ஆ எல்லாரும் இப்போ இங்கே இல்லையே ஒரு ஒரு எடத்துல ஒரு ஒரு எடத்துல இருக்காங்க ஒருவொர்
இருக்காங்க கரெக்ட் ஏ கூட கான்டெக்ட்ல இருக்கது ஒரு ஆறு பேர் கிட்டதா ஓன்ட்ட இருக்காங்களா நறைய பேரு
நறைய பேரு இருக்காங்க ஆனா என்னன்னா வரமாட்டேன்றாங்களே யாருமே இங்கே இல்லல்ல பக்கமா இல்லையே அதா ஒரு பிரச்சன கேட்டா அவங்க ஊருக்கு நம்மள கூப்புடுறாங்க நம்ம இங்கிருந்து நம்ம அங்க போக முடியுமா அவுங்க அம்மா வீடாச்சு இங்கருக்கு வர்ணுனா வர்லா கேட்டா ஹஸ்பண்டுக்கு சமைக்கணு பசங்க ஸ்கூலுக்கு போணு அப்படின்றாங்க எல்லா ஆ
ம் நமக்கும் இல்லாமையா நம்மளும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பயோ ஒரு நாள் எங்கேயாவது டூர் போலான் பிளான் பண்ணா
இப்ப லீவ்ல தா இருக்காங்க அ இப்பயு ஸ்பெண்ட் பண்ண மாட்றாங்க வர்றதுக்கு ஒரே சோம்பேறி கேட்டா ஃபங்க்ஷன் போனா அது இது ஏதோன்னு சொல்ற ரொம்ப
கரெக்ட்டு தா நீ என்னன்னா அதுங்கள்ட்ட கேட்டுட்டு கன்ஃபர்மா சொல்லு ஏன்னா நானு கொஞ்சோ பர்ச்சேசிங் இருக்கு பட்ஜெட் ரெடி பண்ணனு வீட்ல பேசணு கன்ஃபார்மா அதுனால கேட்டு பாத்துட்டு சொல்லு அப்பதா நா நாளைக்கெல்லா பர்ச்சேசிங் கெளம்ப முடியு கொஞ்சோ கொஞ்சோ புது ட்ரெஸ்ல்லா வாங்குணு உம்
ம் எங்க போலான் எதா பிளான் எதா வச்சிருக்கியா
அதுதா இன்னு பிளானு அந்த மாரி ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபார்மா எத்தனை பேர் வர்றோன்னு முடிவு பண்ணிட்டோனா தானே நமக்கு நல்லா இருக்கும் எங்க போறதுன்ட்டு
இப்ப நம்ப புக் பண்ணோல இப்போ டிக்கெட் புக் பண்ணோ இப்போ அங்க ரூமுலான்ட்டி புக்
ஆமா எல்லாமே பண்ணணு நம்ம ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் போறோன்றது கன் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எல்லாமே இங்க ஆன்லைன்ல பாத்து பண்ணிக்கலா
ஓக்கே நா கேட்டுட்டு சொல்றே
உம் நீ கேட்டுப்பாரு உன்கிட்ட என்ன சொல்றாங்கன்ட்டு ஏன்னா என்கிட் வரலன்ற மாறிதா ரெண்டு பேருமே சொன்னாங்க
ஆமா சேரி உனக்கு வேற எதுவும் பஃங்க்ஷன் எல்லா இல்லையா எந்த ப்ரோக்ராமு இல்லையா வீட்ல
வேற என்ன ப்ரோக்ராம் இப்போதைக்கு எதுவும் இல்ல சொல்ற மாதிரி பெருசா
நீ ஃப்ரீயா இருக்கிற ஓக்கே புக்
டெக்ஸ்ட்டு வீக்கு ஒரு கல்யாணம் சொல்லிருக்காங்க பட் நா போல இதுக்காக போணுமே அப்டின்ட்டு போல
உம் இல்ல இப்ப நா ஏ கேக் இருக்கறன்னா அவங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவாங்களே இ இது வேற முகூர்த்த நாள்லா நறைய வருதா அத்தா எனக்கு யோசனையா இருக்கு கேட்டே வீட்ல எதுவு பங்க்ஷன் இல்லையான்னு இப்ப அவன் வீட்லல்லா
தெரிஞ்சவங்களுக்கு கல்யாணம் கொஞ்சோ ரிலேஷன் தா ஆனா வந்து போலன்னா நம்ம போறோ கன் கன்பார்ம் அப்படி பிளான் பண்ணிட்டேன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போமாட்டே இல்ல அப்படின்னா சான்ஸ் இருக்கு போறதுக்கும் சான்ஸ் இருக்கு
நம்ம மட்டும் கார் ஏதா புக் பண்ணி தனியா போய்க்கலா இல்ல இன்கேஸ் இப்ப புக்கிங் ஏதாது ட்ரெயின்னு புக் ஆகல அப்படின்னா நம்ப
கரெக்டு நா நெனச் இந்த ட்ரெயின்ல போனா ஜாலியா இருக்குல்ல நம்ப போலா அப்படின்ட்டு ஏன்னா இப்போ கன்ஃபார்மா என்ன இப்பதிக்கி வேற ஆ ஹாலிடே டைம் ஹாலிடேஸ் டைமிங்கா சோ அதனால டிக்கெட் கிடைக்காது கஷ்டந்தா எனக்கு தெரிஞ்சு
அதுக்கு தா நா கேட்குறே முன் புக் பண்ணுல்ல அவங்ககிட்ட கேக்கணு என்ன சொல்றாங்கன்னு தெரில திடீர்னு சொல்றியே நீ போன வாரம் சொல்லியிருக்கலால்ல
அதுதா நா அப்படியே படுத்துட்டு இருந்தே டக்குன்னு எனக்கு யோசனை வந்துச்சு சரி ஓக்கே நம்ம ஒரு டரிப் போட்லாமா அப்படின்ட்டு அதுதா நா உனக்கு அனுப் ச்சே ஆல்ரெடி ரெண்டு பேர்கிட்டே கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க ரீசன் சொன்னதுனால தா உனக்கு கேட்டது நீ என்ன சொல்றன்றத எனக்கு தெர்ல உம் ஏன்னா போன வருஷோ நீ என்ட்ட கேட்டல்ல வா போலான்ட்டு என்னால அப்ப வர முடியல
அத்தா அதனால தா நா போனே இந்த வா இப்ப இந்த மாசோ லீவுக்கு முன்னாடியே நா கேட்டே போன மாசமே கேட்டே யாரும் கண்டுக்கலனிட்டுனா சரி அப்படியே விட்டுட்டே இப்போ நீ திடீர்னு சொல்ற இது ஓக்கே பட் என்னன்னா இப்போ ஷார்ட் பீரியட் மாறி தெரியுது நீ முன்னாடியே சொல்லியிருந்தன்னா இப்ப எனக்கு கேட்டு புக் எல்லா பண்ணியிருக்கலா டிக்கெட்டு ட்ரெயின் டிக்கெட்
ஆமா சொல்லி ஒன்னும் இல்ல விடு ட்ரை பண்ணி பாப்போ டிக்கெட் கிடைக்காட்டி நம்ம கார் எடுத்துட்டு கிளம்பிர்லா அவ்ளதா போற வழியிலயே ரூம்ஸ் மட்டு புக் பண்ணிட்டு
அ ஆ ஓக்கே இப்ப சில இடத்துக்கு இப்ப கோவில் இல்லா இப்ப நம்ம கண்டிப்பா ஏதோ ஒரு கோவில் போனா அங்கல்லா கூட சில புக் பண்ணி பண்ணி பாக்ற மாறி இருக்கும் தெரியுல்ல சில கோயிலுக்கெல்லா ஃபேமஸான கோயில்லா
ஆமா ஆமா ஆமா கரெக்ட்டு
ஆ அதுக்கெல்லா நீ ஃபஸ்ட்டே ப்ளான் பண்ணிருக்கணு இல்லனா ஒரே நாள் வேணா இந்த மூவி அந்த மாரி எல்லா போலாமா
ம் அப்டி வேணா பண்ணுவோமே
ஏனா இவங்கல்லா வரமாட்டாங்க இன்கேஸ் ரெண் நாளுன்னா கண்டிப்பா வீட்ல விடு வுடமாட்டாங்க பசங்க அப்டின்னு சாக்கு சொல்லுவாங்க ஒன் டே ட்ரிப் மாதிரியாவது போயி பாக்கலாமா
செரி ஓகே நா என்ன நெனச்சேனா கொறஞ்சது ஒரு டூ டேஸ்சாவது நம்ம எங்கேயாவது தங்குற மாதிரி அப்படி நெனச்சே
எனக்கும் தா வீட்ல இருந்து கொஞ்ச தப்பிச்சு ரிலாக்ஸா இருக்கலா அப்டின்னு நா நெனைக்கிறே ரெண்டு மூணு நாள்னா ரொம்ப நல்லாருக்கு ரெஸ்ட்டா இர்ந்த மாரி இருக்கு ஏனா எப்ப பாத்தாலு இந்த கிச்சன்ல சமச்
அதுக்காகதா அதுக்காக அதா மைண்ட் ரிலாக்ஸ்ஸா இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் கூடல்லா நம்மோ பாத்தோனா அதுக்காக தா நானு செரி ப்ளான் பண்ணே பாப்போ அவுங்கெல்லா வர்றாங்க அப்டினா நம்ம ஒரு டூ, த்ரீ டேஸ் ப்ளான் பண்ணலா இல்ல யாருமே இல்ல நீயு நானு மட்டு அப்பிட்னா வேணா நீ சொல்ற மாதிரி ஒரு ஒன் டே மட் டு போட்டுக்கலா
செரி வேற ஆப்ஷனே இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல செரி நா கேக்குறே வேற என்ன பண்ண இன்னைக்கு என்ன சமச்ச
இன்னைக்கு மட்டன் பண்ணே
ஓகே சூப்பர்
மட்டன வந்து இன்னிக்கி பிரியாணி பண்ணீட்டே மதியோ
ம்
செரி வீக்கெண்ட்ல வாங்க முல்ல இப்ப போன வீக்கு வாங்கல சோ அதனால ம் இன்னைக்கி மட்டன் பிரியாணி பண்ணீட்டு ரைத்தா பண்ணீட்டு சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபை போட்டே ம் நீ என்ன பண்ண மதியோ
மீனு மீன் கொழம்பு தா செஞ்சே
சேரி செரி
இந்த ஈவினிங் பைனாப்பிள் ஜூஸு போட்டு குடுத்தே ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் பண்ண
இன்னைக்கு மஷ்ரூம் ரோட் ஸ்டைல இருக்கும்ல மஷ்ரூம்
ஓ பரவால்ல நல்லா ஹெவியா தா இன்னைக்கு போல இருக்கு
ஆமா செரி ஓகே எல்லாரு இருக்கு வீட்ல அவங்களு இன்னைக்கு போல செரி ஓகே பண்ணுவோனு சொல்லிட்டு எல்லா செஞ்சுட்டு சாப்டுட்டு ஈவி்னிங் எல்லா மஷ்ரூம் எல்லா செஞ்சு கொடுத்து சாப்டுட்டு கொஞ்ச நேரோ தூங்கிட்டே இப்போதா எழுந்தே செரி ஓகே நீ அவுங்கள்ட கேட்டுட்டு எனக்கு கால் பண்றியா
ஆ இந்த இப்போயே கால் பண்ணிட்டு உனக்கு திரும்பவு கால் பண்றே ஓகேவா செரி பாய் ம் பாய்